ஹலோ
ஆ கேக்குதுதாங்க
ஆ பிரதர் கேக்குது பிரத ஆ கேக்குது பிரதர்
ஆ சேரிங்க சேரி நல்லா இருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
ஆ ஓக் ஆ நா நல்லா இருக்கே பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சுங்களா ஆ சாப்ட்டாச்சுங்க என்ன சாப்பாடு சாப்ட்டாச்சு சாப் செரி
இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலு இல்ல ப்ரோ நார்மல் டொமேட்டோ ரைசு
இங்கேங்க சண்டே எல்லா வீட்லயு சண்டேனாலே ஃபுட் டு நான்வெஜ் ஏதாவது ஸ்பெஷலா தான இருக்கு என்னானு அப்டிங்களா அய்யயோ நா பேச்சுலர் அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க அமாவச அதா ஓகே ஓகேங்க ஓகே
ஓகே ப்ரோ நீங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
நா அங்க சென்னையில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்கேங்க சூப்பர்வைசரா
ஓகே ஓகே ப்ர
மீட்டிங்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ட்ருக்கே
ஓகே ஓகே ஓகே ப்ரோ நா டீச்சர் டீச் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்ருந்த இப் போ பசங்க சின்ன பசங்க இருக்கற்த்னால வீட் ட்லருக்கே
ஓ சேரி சேரி சேரிங்க சேரிங்க டீச்சரா ஒர்க் பண்ணி பரவாயில்லீங்களே ஆ இல்லங்க நேட்டிவ் வந்து ராமநாதபுரம் இப்ப தங்கி ஒர்க் பண்ணிட்ருக்கே சென்னைல
என்ன ப்ரோ என்னமோ சொன்னீங்ளே
இல்ல டீ ச்சரா வேல பாத்ருக்கீங்ளான் கேட்ட டீச்சரா வேல வாக்குறது பசங்கள என்ன அயர் செகண்ட்ரியா இல்ல இந்த எலிமெண்ட்ரிக்கி பாத்
சி பி எஸ் சி டென்த் எடுத்துட்ருந்தே ப்ரோ எய்த் எடுத்துட்ருந்தே அப்பறோ டென்த் எடுத்து ட்ருந்த பெற அப்டியே ஆமாம் பெறவு மேரேஜு அப்டியே இது பண்ணவு அப்டியே ஸ்டாப் பண்ணிட்ட
ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓ கேங்க ஏ அத கன்ட்னியூ பண்ண இந்த வே சில்ட்ரன்ஸ் இருக்குறத்னாலயா
அய்யயோ பசங்க இருக்கறத்னால போல ஆனா இப்போ பசங்க எடுக்க இருக்குறத பாத்து ட்டு டீச்சிங் ஃபீல்டே வேண்டாங்குற அளவுக்கு தோணுது
ஏங்க அப்டினா சி பி எஸ் சி லலா நல்லாதானங்க இருப்பாங்க அ இங்க நமக்
ஐயோ அப்புட்லா இல்ல எல்லா எடத்துலமே ஐயோ அப்புட்லா இல்ல ப்ரோ எல்லா எடத்துலயு அப்டிதா இருக் க்குறாங்க இவ்ங்க படத்துல சொல்ற மாரி இதுல இருக்கிறவ்ங்க தமிழ்ல திட்னா அவ இங்லீஷ்ல பேசு இங்லீஷ்ல பே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாரிதா
அது செரி
எல்லா எடத் த்துலமே பசங்க வந்து அப்டி தா இருக் காங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப வளர்ற பசங்கள்லா கண்டிப்பில்லாம வளந்துட் டாங்க நெறைய நம்மக் காலங்கள்ல சும்மா எ ஒருத்தவ்ங்ள பெரியவ்கள எதுத் த்து பேசுறதுக்கே பயப்புடணு அடிக்கி அடிச்சிருவாங்க அடிச்சு போட்டுருவாங்க இந்த மாரி இருக்கு இப்பலா டீச்சருக்கே மரியாத குடு உம் கண்டிப்பா கண்டிப்பா
மேல ஒரு பய இருக்கு டீச்சர்ஸ் மேல ஒரு பய இருக்கு இப்ப இருக்குற பசங்களுக்கு வ ந்து அந்த பேரண்ட்ஸ் மேலயு பயங் கெடையாது டீச்சர்ஸ் மேலயு பயங் கெடையாது
ஏ டீச்சர்ஸு பேரண்ட்ஸுன் தாண்டி யாரு மேலயு பயங் கெடையாது நீ என்ன அப்டின்ற அளவுக்கு பேசுறாங்க யாருக்குமே மரியாத குடுக்றதில்ல இப்ப சின்ன வய்சு அஹ்
தொன்னோனா நம்மள எதுத்து ஒரு மொற ஒரு லுக்கு விடுவாம் பாருங்க அது சின் சின்ன பசங்களாக இருந்தா கூட இப்டி ஒரு எதோ ஒரு ஃபிஃப்து வரைக்கு தா நம்ம அந்த பசங்கள கண் ட்ரோல்ல இது பண்ண முடியு ஃபிஃப்து சிக்ஸ்த்து வரைக்குதா அதுக்கு பெறவு அந்த பசங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மளயே பின்ன‌ இப்ப நம்ம போர்ட்ல திரும்பி எழுதிட்ருப்போ நம்மள இங்கிட்டு பின்னாடி கமெண்ட் பண்ண ஆஹ் நம்ம நம்மளைவே எதாவ்து சொ தொல்ல மொறச்சு பாக்க நம்மங்க திரும்ப அப்டிதா இருக்குறாங்க ப்ப வர பஸ்
ஆமா ஆமா இப்ப நம்ம படிக்கிறப்பலா பாத்தீங்கனா டேய் நம்ம எதா தப்பு பண்ண அடிக்கிற அளவுக்கு நம்ம வீட்லே வந்து சொல்ட்டு போவாங்க கண்ண மட்டு விட்டுருங்க கண்ண மூஞ்சி மத்த என்ன வேணா அடிச்சு வெளுத்துருங்க அப்டின்னு இப்பலா ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ்லா என்ன பண்றாங்கனா ஸ்டூடெண்ஸ்ச அடிச்சுட்டா ஒடனே அது ஒரு ப்ப டீச்சர்ஸ் வந்து சண்டைக்கு வராது இல்லைன்னா பசங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க இப்பலாம் நம்ம எதோ திட்டிட்டா கூட வீட் இல போய் சாப்பிடாம இருக்கிறது சில பசங்க அடிச்சுட்டா அது அழுதுகிட்டே அடுத்த நாள் ஸ்கூல்க்கு வர மாட்டேன் ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க அதனால டீச்சர்ஸ் வேலனா அப்ப கஷ்டம் தான்
அது கூட ஹ அது கூட ஓகே ப்ரோ நம்ம திட்டலனா கூட நார்மலா இப்ப எதுவும் ஹோம் ஒரு பண்ணல கேக்குறோம் அப்படின்னா அதையே ஒரு ப்ராப் ப்ளம் மாறி கிரியேட் பண்ணி வீட்ல போய் சொல்லிருது சில பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்டட்ஸ் வந்து நம்ப ஓகே நீ ஏத நீ பண்ணியிருப்ப ஏதா பண்ணிருப்ப அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இந்த பசங்கள செல்லமா வளர்க்கற பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றது அந்த பசங்க பேச்ச கேட்டுட்டு வந்து டீச்சர்ஸே திட்றது
டீச்சர்ஸ்சு சண்ட போடுறதுக் காண்டி
ஆனா அப்படி ஆனா அப்படி வளக்கற அப்படி வளர்ற பசங்க வந்து ரொம்ப மோசம் உப்பம்மாதா வளந்து வர்றாங் ந்த
அதா உண்ம அதா உண்ம இப்ப நாங்கூட ரீசண்டா நியூஸ்ல பாத்தே அவ் மயனெதோ கண்டிச் சிட்டார்ன் சொல்லி அவங்க அப்பா பொய் டீச்சர அடிச்ட்டாரு
உம்
டீச்சருங்க இப்ப என்ன பண்றாங்க டீச்சர்லா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸே டீச்சர அடிக்க போறது அந்த மாரி அளவுக்கு மாறிடுச்
ஆஹ் இல்ல உண்மதா ப்ரோ இப்ப வந்து பாடொ எடுத்தொமா போனோமா அப்டின் தா இருக் க்க வேண்டியதிருக்கு பசங்க கிட்ட வந்து பசங்க கிட்ட வந்து நம்ம ஃபா இப்ப நம்ம படிக்கும்போதெல்லா ஒரு கேர் ருக்கு டீசெர்ஸ்கும் ஸ்ட்டுடென்ஸ்க வந்து ஒரு கேர் இருக்கும் படிக்கிலேன்னா அடிப்பாங்க அதே டைம் வந்து கூப் டு சொல்வாங்க ஆ இந்த மார் படிங்கம்மா படிச் வச்சா தான் உங்ளுக் நல்லா இருக்கு ம் அப்புடிங்கிற ஒரு ஒரு வாட்ஸ்கர் மு ஓகே நம்ம நம்ம மேம் சொல்றாங்கப்டின் சொல்ட்டு கொஞ்சோ படிப்போம் பயத் பயங்கலந்த ஒரு படிச்சிருவோம் அத இப்பே இப் இப்போ பசங்க என்ன நெனக்கிறாங்க படிக்லேன்னா அவ என்ன செய்வா இல்ல அந்த சார் என்ன செய்வாங்க மிஞ்சி போனா ரெண்டடி அடிப்பாங்ளா அடி வாங்கிட்டுப் பெய்ர்லாம் அப்புடின் தான் நெனைக்கிறாங்க
அதுதான் அதுதான் அவுங்க அடிச்சாலுமே அதுல நம்மளுக்கு தான் நாளைக்கு ஒரு நல்லது நடக்குதுங்கறது அவுங்குளுக்கு தெரிய மாட்டிகிது சின்ன வயசுல நாவா ஆ அவுங்க அடிச்சதுனால அவுங்குளுக் கா நம்ம சம்பாரிச்சி குடுக்க போறோம் நல்லா படிச்சு நல்ல வேலக்கி போய் அவுங்கல்ல நம்ம ஆ நல்ல மார்க் எடுத்தோனா அவுங்களுக் கென்யா யூஸ் தத்தா எதும் போனஸ் குடுக்க போறாங்களா அது கெடயாது அவுங்க ஒரு நம்மளே இப்ப ஆ பெத்தவங்களத் தாண்டி நம்ம சூடண்ஸு வந்து அதிகமா இருக்கிறது டீச்சர்ஸோட அவுங்களுக்கு நம்ம மேல ஒரு கேர் இருக்கிறதுனால தான் அந்த கேர் எடுத்து பாக்குறதா இருக்கட்டும் உரிமேயா அடிக்கிறதா இருக்கட்டு அதெல்லாம் இப் போ மாறிடிச்சிங்க ஏன் நான் படிக்கும் போதெல்லாம் எங்க காஸ் ஸ்கூல்லெல்ல அடி உறிச்சிருவாங்கே அந்தளவுக் இருந்துச்சு இப்பெல்லாம் பாத்தா எங்க ஸ் கூல்ல ரிஃப்
முட்டு போட முட்டு போட வச்சிருவாங்க இல்லென்னா சிட்டப்ஸ் தான் முட்டு போட அந்த சிட்டப்ஸ்க்கு பயந்தே நறைய பேரு எழுதிட்டு பெய்ட்றது படிஸ்ட்டு பெய்ட்றது அடி ஒரு பெரம்பு ஒரு பெரம்பு குச்சி இருக்கும் கண்டிப்
ஆ டேப்சுத்தி வச்சிருப்பாங்க எங்க இதிலெல்லாம் கருப்புக் கலர் டேப் சுத்தி ஒரு பெரம்ப வச்சிருப்பாரு எப்பெய்மே எங்க சார்லாம் அப்பெல்லாம் பேரன்ஸ்ஸே படிக்கேலியா அடிங்கன்னு சொல்லி பலஹ்னாங் இப்பலாம் பேரன்ஸ்லா ஏன் புள்ளய எப்டி நீ அடிப்
இல்ல ப்ரோ இப்ப பசங்க நான் எடுத்ததுலே சொல்றேன் போ நான் கிளாஸ்க்கு போவேன் நான் வந்து அடிச்சா லை ட்டா ரொம்ப இதாலாம் அடிக்க மாட்டேன் லைட்டா தான் அடிப்பேன் ஆனா பிரின்ஸபல் சார் வந்து க்ளாஸ் எடுப்பாரு அடி ஒரு பெரிய லத்தி கம்பு மாரி வச்சிருப் பாரு சாரு அடிப்பாங்க ஆனா பேரண்ட்ஸ் வந்து ஒன்னு சொல்ல மாட்டாங்க அடிங்க அவ்ங்க படிக்கட்டுன்தா சொல்வாங்க ஆனா இந்த பசங்க என்ன பண்றாங் க ஏண்டா இப்டி அடிக்காரு படிச்சிட்டு வர்லாம்லடா அப்டின் கேட்டா அவன் அவெ அவெ பதில் சொல்வா ஏங்கிட்ட
அ பழகி போச்சி
பழயி அடி வாங்கி பழயி போச்சு அப்டிம்பா ஏன்டா எனக்கே பாவமா இருக்குடா நீங்க அ அடி வாங்குறத பாத்தி இப்டி படிக்காம இப்டி வந்த்ரு பழகிரிச்சு அதெல்லா கொஞ்ச நேரத்ல சரியா போய்ரு அவன் சொல்லிட்டு அதையு சொல்லுவ நீங்க அடிக்கிறதெல்லா எறும்பு கடிக்கிற மாரி மிஸ் வலிக்காது சார் அடிக் சப்பு சப்புனு அடிப்ப ஏன்டா எனக்கு பாவமா இருக்கு அனால சும்மா லைட்டா அடிக்கெ அவரு இப்டி அடிக்றாரு அந்த அடிலா பழகிருச்சி மிஸ் அதுக்கு முன்னாடி இதெல்லா சாதார்ணொ அப்டிருவா
அதா இப்ப இருக்குற பசங்கல்லா ஆ எதுக்கா அதா ப
ம் ஆ சொல்லுங்க ப்ரோ ம்
சொல்லுங்க சொ நீங்க சொல்லி முடிங்க
அ இல்ல அவ்ங்களுக்கு வந்து அந்த படிப்போட அந்த இது இது தெரியாதனால டென்த்து வரைக்குமே இப்ப நா எடுத்த பசங்க என்ன பண்ணாங்க அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதுவே தெரியல நறையா பேரு
ல அதுதா அதுதா அதுதா
ப ரேரா அஞ்சி பேர் அவனையெல்லா கஸ்டப்பட்டு படிக் க்க வச்சு அவ பாஸ் ரிசல்ட் ஆகுறதுக்குள்ள எங்க உசு ஏ கைல இல்லங்குற மார்
கண்டிப்பாங்க அவுங்கள பாஸ் பண்ண வைக்கிற தண்டி அவுங்களுக்குன்னு ஒரு ஆர்வ இல்லைனா நம்ம என்னதா சொல்லி் குடுத் பா அது மண்டைல ஏறாதுங்க எ படிப்போட அரும தெரியாம இருப்பாங்க இப் ப இப்ப தெரியாது ஒரு ஒரு வயதுக்கு அப்போ ஒரு வயசு தாண்டி போனதுக்கு அப்புறொ நம்ம கூட படிச் ச்சவ நல்லா படிச்சவ நல்ல வேலைல இருக்கான்றப்ப அப்ப தோணு அப்ப படிச்சிருக்லாமே அப்பலா நம்ம நேரத்த வீண் அடிச்டொமே தேவலாம ஸ்கூல்ல ஜாலியா இருந்துட்டொமெ அப்டின் தோணு நல்லா காலேஜி கெடைக்காது அப்ப காலேஜி முடிச்சி போகைல
ஆ ஹலோ
ஒ ஒரு நல்ல காலேஜ்ஜூ கா டைக்காது நல்ல காலேஜ் கடைக்காட்டா ப்ளேஸ்மென்ட் கிடைக்காது அந்த மாரி நிறைய இருக்கு அதெல்லாம் அப்பப்ப போம் போதெல்லாம் ச ஒழுங்கா படிச்சு சிருக்கலாம அப்ப ஒழுங்கா படிச்சிருக்கலாமோ அந்த மாதி
இப்போ இப்ப நானே ப்ரோ நான் பி எஸ் சி முடிச் ச்சதுமே வீட்ல பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் வீட்ல என்ன சொல்ட்டாங்க பி எட் பண்ணுங்க அடுத்து அப்படின்னாங்க சரி ஓகே முடிச்சுட்டு எம் எஸ் சி பண்ணிட்டு இருக்கும் போதும் கிளாஸ் போனேன் அப்புறம் அதுக்கு பிறவு அப்படி ஜாப் இப்டின்னு ஓடியாச்சு அந்த இதே இல்ல இப்ப நினைக்கிறேன் ஒழுங்கா உக்கார்ந்து பேங்க் எக்ஸாம்க்கு படிச்சிருந்தா அப்டி கூட போயிருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா இந்த டீச்சிங் ஃபீல்டுல பசங்க இருக்கதை பாத்துட்டு அவ்ளவு கஷ்டமா இருக்கு இப்போ ஆசப்பட்டு எடுத்துட்டு இப்போ பசங்க இருக்கிறத பாத்திட்டு ஏன்டா அந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாரி இருக்கு கண்டுக்காம அவன கண்டுக்காம இருந்தனா அவனுக்கு நம்ம நல்ல டீச்சர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா அவன அட்வைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து பிடிக்காத டீச்சர் உம் அதான் அததான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவன கண்டுக்காம இருக்கணும் அதுதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இப்போ நான்
படிப்போட இப்பலா பேரண்ட்ஸ் சொல்லி வளக் நெறைய பேரண்ட்ஸுக்குலா இப்ப வேலையே இப்ப அந்த பேரண்ட்ஸுல நெறைய கவனிக்கிறது இல்லைங்க இப்பலா பாத்தீங்கனா அவ்ங்க வேலைய தேடி ஓட்றாங்க அப்டியே பசங்க என்ன பண்றாங்கன் டெய்லி போயிட்டு வந்து படிக்றாங்ளா என்ன பண் றாங்க என்ன நடக்குதுனு அவ்ங்க கவனிக்கணும்
உம்
இப்போ அந்த மாரி நெறைய பேரண்ட்ஸ் அந்த மாரி வேலைல ஒர்க்லே அதிகமாக டைம் ஆன அவ்ங்களுக்காகதா ஒழைக்கிறாங்க அவனுக்கு ஃபீஸ் கட்ணுமே அடுத்து பண்ணனுமே இது பண்ணனுமேனு ஆனா பசங்கள அவ்ளவா கவனிக்காம மட் நாங்கள் நெறைய பேரு அவ என்ன பண்றா படிக்கிறானாரை டே டு லைஃப்ல என்ன நடக்குது
இன்னோன்னு கொஞ்ச முந்தி வந்து வீட் ட்ல அப்பா வேலைக்கு போவாங்க அம்மா வீட்ல இருப் பாங்க அதனால பசங்க கொஞ்ச இதுவா இப் இப்ப வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அந்த பசங்களுக்கு வந்து படிக்கிற க்கு இது பண்றதுக்கு கைட் பண்றதுக்கு டியூஷன் போ போ அப்படின்னு விட்டுருதாங்களா அதனால கொஞ்சம் சிரமந்தான் அந்த கைட் பண்றதுக்கு கரெக்டானா ஆளு இல்லாதனால கொஞ்சம் அப்படியே இதாயிருது பசங்க டவுன் ஆயிருதாங்க இப்போ நா டென்த் எடுக்கும் போது ஒரு பையன் ரொம்ப அவுங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ
ஹலோ ஆ இல்ல நா டென்த் எடுக்கும் போது ஒரு பையன ஆ கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா அ நா டென்த் எடுக்கும் போது ஒரு பையன் வந்து அவங்க அப்பா இல்ல விட்டுட்டு போயிட்டாங்க அவன் தம்பியு அவெந்தா பாத்துக்கணு அப்படிங்கிற ஒரு சூழல் ஆனா அவே டென்த் படிச்சுட்ருந்தான் நா சொன்னே நீ நல்லா படிச்சு கொஞ்சம் பாஸ் பண்றதுக்காவது பாரு அப்பதா ஓ ஃபேமிலிய நீ ரன் பண்ண வைக்க முடியும் அவே அசால்ட்டா இருந்தா ஒ சின்ன சின்ன விஷயம் கூட ம சுல தெரியாது அவனுக் கு ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அவன கஷ் ட்டப்பட்டு உட்கார வச்சு பாஸ் பண்றதுக்கானது மட்டுமே சொல்லிக் கொடுத்து அவன் பாஸ் ஆனா அவேலா டென்த்ல இப்போவு எனக்கு ஃபோன் பண்ணுவா அந்த பையே ஆனா அக்கான்னு கூப்டுவா இப்ப அப்ப மேம் ச இப்ப அக்கானு சொல்லுவான் அக்கா நீங்க சொல்லிக் குடுத்தத வச்சுதா நா பாஸ் ஆனே ஆனா இப்போ அவன் வேலைக்கு போய் அவன் தம்பிய ப படிக்க வச்சுக்கிட்ருக்கான்
நல்ல விஷயோ நடந்து இல்ல ஏதோ ஒருத்தங்க டீச்சர் சொல்லி் கொடுக்குறது யாருக்கோ உதவுலைனாலு இப்ப நீங்க இப்ப கூட ஒரு டீச்சியு லெச டீச்சி் எ லெசன் ஒரு கொரியன் டிராமா வந்துருந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்களான் தெரில அதுக்கு இப்ப டைம் இருந்தா பாருங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் தா இப்ப நம்ம பேசுறமே அது எல்லாமே அப்படியே அதுல வரும் நல்லா இருந்துச்சு பாக்கும் போது இப்டில்லா இருஞ்சில்ல இப்டி மாறிடிச் சு அப்டின்னு
ஓகே ஓகே ஓகேங்க
இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்டி கெடைக்கல இதுவர அப்டியே டீச்சரா இருக்கவ்ங்கலா ரொம்ப அட்மைர் பண்ணுவாங்க அந்த மாரி சொசைட்டி எப்டி மாறுது டீச்சர்க்கு ஸ்டுடென்ட்ஸ்கு காண்டி சேரிங்க அடுத்த கால்ல கூடொ
கொ ஆ ஓகே ஆ ஓகேங்க தேங்க்